ஆ வணக்கம் தோழி சொல்லுங்க தோழி
ஆ போன பேசிட்ருந்தோ ந்த தினசரி சேமிப்ப பண்ணிப்பாருங்க தோழி பேசிட்ருந்தோ
ஆ ஆமாந் தோழி
நம் ஃபஸ்டு நம்ப தினசரி சேமிப்பு பன்னோன்னா நம்ம வந்து ஒரு ஒம்பது தடவ ஒரு கணக்கு தொடங்கி இருக்கணு
உம்
ஆ கணக்கு தொடங்கனதுக்கப்றே நம்மகிட்ட கையில என்ன கெடக்குதோ தெனமும் வந்து நூறாருக்கலா எரநூறாருக்கலா ஐநூறாருக்கலா ஆயிரமா இருக்லா அது என்னவோங்க சர் சாதார்ணமா ஒரு சேமிப்பு கணக்குல டெபாசிட் பண்ணா போது
உம் செரி தோழி இப்ப நா நூ ருவா உங்க சேமிப்பு கணக்குல டெய்லியு நூறுவா வக்கிறே மாஸ் சோ என்னுடைய தொகை வந்து பாத்தா மூவாயி தா வருது இத வந்து நா எத் எத்தன வர் வருடங்கள் அதுல வந்து நா இருப்பா வச்சுக்கலா இத நா போட்டு எடுத்தா எனுக்கு எவ்ளோ வட் ட்டி ஏறு இது ஒரு நடைமுறை கணக்கு மாரி இத சொல்லுங்க தோழி எப்டி
இது எப்டின்னா நீங்க சேமிப்பு கணக்குங்கறது எப்பவேனாலு போடலா எப்பவேனாலு எடுத்துக்கலா அதுதா வந்து சேமிப்பு கணக்கு ஏன்னா நம்ப பேங்க்ல போய் பணத்த நம்ப அக்கௌண்ட்ல பணத்த போட்றோ அத நம்ம எப்ப வேணாலு எடுத்துக்லா அப்பனரடின் தான நம்ப ஓ அதேமாரிதா இதையு ஆன் என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா அங்க வந்து இந்த போய் நூர்ருபாய்க்காக போய் நம் பேங்க்ல போய் பணம் போட மாட்டோ ம் இல்லான நம்ம ரூபாய்காக ஒரு பணம் போ ஹலோ அங்க வட்டிங்கிறது சேமிப்பு கணக்கு கு ரெண்டு டூ மூணு பர்சன்டேஜ்தா வரோ நம்ம கிட்ட வந்து ஏழு பர்சன்டேஜ் சேமிப் பண்ணிட்டே குடுத்துட்ருப்போ அப்டிங்கும்போது நமக்கு இது நல்ல பெனிஃபிட்டா தா இருக் அ நீங்க இப்ப இப்ப வ ஒரு மாசத்துக் து மூவாயிரோன் சொன்னீங்க கண்டிப்பா அவ்ள இது வராது ஏனா நீங்க ஒரு நாளைக்கி நூருவா கட்னாலு ஒரு மாசத்துக்கு வந்து நால் நாள் விடுமுறை நாளா போயிடுது அப்ப செகண்ட் சாட்டர்டே அதெல்லா வி டுமுறையா இருக்கு அப்ப அஞ் சு நாள் விடுமுறை ஆயிடு ஒரு மாசத்துக்கு அதன்னில ஃபங்கஷன் நாள் அப்டில்லா இருக்கு இல்லயா அதெல்லா கணக்கு பண் னே நீங்க கழிச்சீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இரண்டாயிரத்தி ஐநூர்ரூவா அது மாரி தா வரு ஒரு மாசத்துக்கு நீங்க கட்ற அமௌண்ட்டு ரெண்டாயிரத்தி ஐநூர்ருவா வரு
ஆஹ்
இதே நீங்க ஆர் டி யா கட்னீங்ன்னா உங்ளுக்கு ஆர்டிக்கங்றது வந்து ஒரு பதினோரு பர்சன்டேஜ் வரையு நம்ப குடுத்துருக்கோ பத்து பதினொன்னு அந்த மாரி குடுத்துட்ருக்கோ அதே சேமிப்புல நீங்க கட்னீங்ன்னா ஏழு பர்சன்டேஜ் து ஒர் நாளைக்
சேரி அதுல ஒன்பது பர்சன்டேஜ் குடுக்குறீங்கள தோழி எனக்கு வந்து அந்த உ உங்களோ டைய அலுவலகங்கள பத்தி எனக்கு தெரியில நா இப்பதா கேள்விப்பட்றே இப்போ நார்மலா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லன் இதுல இதுலதா வந்து போட்ருக்கோ தாலுகா ஆபிஸ் சாரி காலே கலெக்டர்ஸ் இருக்குல அதுலயே நாங்க போட்ருக்கோ தோழி அதுனால வந்து அதுல வேல பாக்கற போஸ்டுல்ல வேல பாக்குறவங்க பையன்ட்டே சொல்லி குடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்துக்கு மேல நா போட்டிருக்க தோழி ஆர் டி மட்டுமே பாத்தீங்ன்னா நாலாயிரத்துக்கு மேல போட்ருக்க ப போன வருடமே பாத்தீங்கன்னா கிட்ட தட்ட ஒன்னு எழுவ து ஒன்னு அறுவது எடுத்து ஒரு மூணு பவுனு மேற்க் கொண்டு போட்டு செயினு வாங்குனே தோழி எனக்கு ஒரு சேமிப்பா இருந்துச்சு அது ஆ அது போட்டதுமே அ அதனால இப்ப நா என்ன கே கேக்குறேனா எனக்கு என்னோட சேமிப்பு ஓகேதா இன்னு இனி வருங்கால ரெண்டு கொழந்தய வச்சுருக்கோ என்னுடைய சேமிப்பு நா வந்து என்ன பண் ஒண்ணுன்ற நகையில போட்டுட்டே இதுல ஐயாயிரோ இதுல ஐயாயிரோ இப்டிதா நா வந்து இப்ப நா பிரிச்சு போட்டு இருக்குறது வேற எதுவு நா போல குழுவுல அதே மாரி தோழி மகளிர் சுய உதவி குழுல இருக்கே சப் போட் எனக்கு போன வருஷத்து ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி தள்ளுபடி ஆயிட்டு ஒரு பாஞ்சாயிரோ பணோ கட்டணு தள்ளுபடி படி ஆயிட்டு அந்த பதினஞ்சாயிரத்த எடுத்து அப்புடியே என்ன பண்ணிட்டே அம் நக சீட்ல போட்ட தோழி இதுல கட்ட வேண்டிய காச அதுல எடுத்துக் கொண்டு அப்புடியே போட்டாச்சு அது போடும்போது நகையோட அளவுமே ஏரி இருந்துது என்னுடைய சிறு சிறு சேமிப்புல நா என்ன பண்ணே சிறிய சிறிய பொருட் பொருட்களா ரெண்டு கிராமு நாலு கிராமு இப்டி தங்க நாணயங்களா வாங்கி பசங்களுக்கு தேவையானா ஒரு ரெண்டு கிராம் மோதிரோ இப்ப கல்லூரி போகும்போதெல்லா சின்ன சின்னதா தான போட்டுவுட முடியு தோழி அதனால அதுக்கானத வந்து வாங்கி கொஞ்ச நா சேத்து வச்சிருக்கே இப்ப கொழந்தைங்களா இருக்குபோது நம்ம எதுவு காலேஜ் எல்லா பசங்க கல்லூரி செல்லும் போது ஒன்னு ஒன்னு கழுத்துல சின்னதா கழுத்துல போட்டுக்கிறதுக்கு இரண்டு பெண் குழந்தைகளுக்கு தேவையானத வந்து ஆ தங்க நகைகளை ஓரளவு சேவு பண்ணி வச்சிருக்கே தோழி ஏனா செலவுகள் ஒரு பக்க இருந்தாலு சேமிப்பு மொதல்ல வச்சுட்டு என்னுடைய செலவுகள இரு இருக்கறத வச்சு குடும்போ சிக்கனமா பண்ற மாரி அந்த இதுல வந்து ஒரு கொழை கொழந்தை பெரிய கொழந்தைக்கு வந்து அஞ்சு வயசு ஆனதுக்கு அப்புற ஒரு பக்குவன்னு வந்து அதுக்கப்புறோ கொஞ்ச கொஞ்சமா சிறுக சிறுக சேத்து இப்ப கொஞ்ச பரவாயில்ல தோழி அ ஒரு மனதிருப்தியோட இருக்க
கண்டிப்பா ஏனா நம்மளோட சேமிப்புங்கிறது தா நம்ம எதிர்காலத்தையே நிர்ணயிக்க கூடியது அப்டி இருக்கும்போது நீங்க
எனக்கு மாதம் நா இப்ப உங்கள்ட்ட வந்து உங்களுடைய அலுவலத்திலயே ஒரு ஐநூறு ரூபா பணோ பணம் கட்டுறன்னு வச்சுக்கோங்க எனக்கு ஐந் து வருடங்கள் அதுல வந்து இருக்கு நா ஐந்தாவது வருடம் முடிஞ்சுதா எடுக்க போறே அதுல ஆர்டிய பொறுத்த வர ஒன்பதுச் பர்செண்டேஜ் சொன்னிங்கலா தோழி எவ்ளோ தோழி எனக்கு
ஆர்டிக் வந்து பத்து பர்சன்டேஜ் வரு
ஆ எவ்ளோ கெடைக்கு ஐந்து வருட ஐநூறு று ரூவா கட்றே மாதம் ஐநூறு ரூவா கட்றே
பத்து பர்சன்டேஜன்னா அது என் என் டு என் பிளஸ் ஒன் அந்த பார்முலா வச்சுதா கால்குலேட் பண்ணனு எனக்கு சரியான தொகை தெரியல நா நாளைக்கு உங்களுக்கு பார்த்துட்டு வேணா சொல்றே
செரி தோழி
அது வந்து இந்த என் இண்டு என் பிளஸ் ஒன் பை டூ னு ஒரு பார்முலா இருக்கு அந்த பார்முலா வச்சு கால்குலேட் பண்ணீங்கனாலே அதுக்கான கால்குலேஷன் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்ங்கிறது வந்துரு அ ஸ்டார்டிங் வந்து பத்து பர்சன்டேஜ் ஆ அத வச்சு நீங்க கால்குலேட் பண்ணி நா பண்ணிட்டு வேணா உங்களுக்கு நா என்னன்ன அனுப்புறே குருஞ் செய்தி அனுப்பி வுடுறே
செர் ஓகே பண்ணிட்டு என்னன்னு எனக்கு தெளிவா சொல்லுங்க தோழி அப்படி உங்கள் இதுல அதுமாரி வட்டி அ இது வந்து கொஞ்ச கூட இருந்துச்சுன்னா அங்க ஒரு தரவ நா என்னோட சேமிப்பு வங்கி கணக்கு வந்து அங்க தொடங்கி பார்க்கலாங்கிறதுக்காக தா உங்கள்க்ட்ட இந்த செய்திய கேட்டே
கண்டிப்பா ஏனா சேமிப்புங்கறதே நம்ம ஏழு பர்சன்டேஜ் தா குடுக்குறோ ஆ நீங்க அத நில ஆ ஃபீரியா போடும்போது கண்டிப்ப பத்து பர்சன்டேஜ் பதினோரு பர்சன்டேஜ் வைரயுமே கொடுக்கறே நீங்க அதிகபட்ச ஒரு மூணு வருஷ் இல்ல அஞ்சு வருஷோ அது மாரி போட்டீங்கன்னா நல்ல லாபமு கெடைக்கும் ஒரு வருஷமு போட்டுக்கலா ஏன்னா நா அப்டிதா போட்டிருக்கே என்னுடைய கவி என்னுடைய பையனுக்காக எப்டின்னா அஞ்சு வருஷம் ஆர்டி ஒனு போட்ருக்கே மூணு வருஷம் ஆர்டி ஒனு போட்ருக்கே ரெண்டு வருஷோ ஆர்டி ஒனு போட்ருக்கே
மூணு வருஷோ ரெண்டு வருஷோலா ஆர்டி இருக்கா தோழி
இருக்கு இருக்கு
இருக்கா எனக்
ஒரு வருஷமு ஒரு வருஷமு இருக்கு மினிமம் வந் மினிமம் ஒரு வருஷோ மேக்சிமம் வந்து அஞ்சு வருஷோ அப்டிதா இருக்கு
அப் செரி நீங்க உங்களுடைய திட்டங்கள உங்களுடைய திட்டங்கள எனக்கு வந்து அப்புறமா சொல்லுங்க தோழி அந்த ஒரு வருஷோ அந்த ரெண்டு வருஷங்கிறது வந்து எனக்கு ஏதாவது சேமிப்பு என்னால ஏதும் இன்வெஸ்ட் பண்ணி என்னால எதும் சேவ் பண்ண முடியுமா
கண்டிப்பா எல்லாருமே பண்ண முடியு ஏனா நா அப்டிதா பண்ணி வச்சிருக்கே ஏனா ஃபோஸ்ட் ஆஃபீஸ்லயு போட்டு வச்சிருக்கே இங்கேயு போட்டு வச்சிருக்கே சப்போஸ் ரொம்ப ஒரு எமர்ஜென்சி முடியாத சூழ்நிலைன்னா இங்க நா க்ளோஸ் பண்ணி அத எடுத்துப்பே அதுக்காக போட்டு வச்சிருக்கே
செரி நீங்க சொல்றது ரைட்டா ஆ நா வந்து அஞ்சு லட்சமைப்பு பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு தா போட்டு வச்சுரு இருக்கே எல்லாமே எனக்கு இந்த ரெண்டு வருஷோ மூணு வருஷோ ஒரு வருஷோங்கிறது வந்து நா இப்ப உங்கட்ட சொல்றது பேசுறதுனால தா எனக்கு தெரியும் அத னாலே அந்த திட்டங்கள மட்டு எனக்கு தெளிவா கொஞ்சோ சொல்லுங்க தோழி என்னோட சேமிப்ப வந்து வேற எதுலயு நா சிக்கனம் பண்ணி அதுல ஏதாவது போட்டு என்னோட சேவிங்ஸ போடும் போது ஒரு ரெண்டு வருஷத்துல எனக்கான தேவைகள் இருக்கும் போது நா எடுத்துக்குவேல்ல
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க அது ஆயி இப்போ நீங்க எப்புடி அங்க அஞ்சு வருஷோ கட்டுறீங்களோ அதேமாரி இங்க ரெண்டு வருஷோ கட்டணு அவ்ளோதா அதுக்கு இதுக்கு பெரிய டிஃபரன்ஸெல்லா இல்ல அங்க அஞ்சு வருஷம் ல முடியுது இது வந்து இங்க வந்து ரெண்டு வருஷத்துல முடிய போகுது
அது தொகை தோழி மினிமம் எவ்ளோ வேணாலு கட்டலா
மினிமம் ஆயிர ரூவாயில இருந்து கட்டணு ஐநூறு ரூவா கட்டலா அத இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க இப்ப ஸ்கீம் போட்டிருக்காங்க ஏன்னா இப்ப வட்டிங்கிறது அதிகமா குடுத்துட்ருக்காங்க அதனால மினிமம் அமௌண்டுங்குறது ஆயிர ரூவாயா ஆக்கிருக்காங்க முன்னாடி ஐநூறு ரூவானுதா இருந்துச்சு இப்ப வந்து அது ஆயிர ரூவாயா மாத்திருக்காங்க
சேரி தோழி நீங்க வந்து கேட்டுட் சொல்லுங்க ஏன்னா மாதோ ஆயிர ரூவா கட்டறன்னா ஒரு வருஷோ பன்னண்டு மாசோ ஆயிடுச்சு அப்புன்னாலு பன்னெண்டாயிரோந்தா இதனால எவ்ளவு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரு எவ்ளவு வரும் என்னன்னு பாத்துட்டு சொல்லுங்க தோழி
கண்டிப்பா ஏன்னா வட்டி எவ்ளவு வரு நீங்க அசல் எவ்ளோ கட்டுறீங்க எல்லாமே நா ஒரு டேபிள் மாரி ரெடி பண்ணி கண்டிப்பா அனுப்பிவுட்றே நீங்க பாத்தீங்கன்னா சேமிப்பு கண்டிப்பா பண்ணுங்க
சொல்லுங்க நா உன் ஆ உடனடியாவே நா வந்து உங்கள்ட்ட வங்கி கணக்கு ஓபன் பண்ணி நா அங்கேயே வந்துட்டு நேறா கூட போட்டுக்குறே தோழி
ஆ சரி இப்ப நீங்க சுய உதவி குழுனு சொன்னீங்கள ல்லயா அதுக்கு நீங்கதா தலைவரா எப்டி நீங்க அந்த கணக்குகள வந்து நடத் ரீங்க அதுல என் என்ன வ விகிதத்துல வட்டிக்கி குடுக்குறீங்க அத பத்தி சொல்ல முடியுமா
அ கண்டிப்பாப் சொல்ற தோழி அது வந்து மகளிர் சுய உதவி குழுனு தோழி நா வந் த ஆக்ஃசுலா வந்து கலயாண திருமண ஆனோமா ஆன பிறகு வந்து பாத்தீங்கனா என்னுட் டு ஏ மாமியார் வந்து என்ன பண்ணாங்க குழுல இருந்தாங்க அவுங்களுக்கு வயதான காரணத் துனால பாத் தீங்கனா ஐம்பத்தஞ்சு வயதுக்கு மேல வந்து குழு உறுப்பினரா நம்ம இருக்க முடியாது அதனால வந்து அவுங்கள நீக்கிட்டு மருமகளா என்னோட பேர சேத்துக்குட்டாங்க தோழி அ சேத்துக்குட்டோன்னா என்ன பண்ணேன் தோழி நானு ஒரு அதுல ஒரு உறுப்பினராதா தோழி நா வந்து பணோ கட்டிக்கிட்டு ந மாதோ சேமிப்பு வெறு எறநூறுருவா தோழி அ ப ஒரு வர்ஷத்துக்கு பாத்தீங்கன்னா எவ்ளோ வரு எர் நூறானா பண்ணண்டு ரெண்டு பரா இருவத்நால அ அ ஆமா ரெண்டாயத்தி நானூறுவா தோழி இந்த ரெண்டாயத்தி நானூறா தா வந்து என்னுடைய வருட சேமிப்பு சேமிப்பு பைசா இந்த காச பண்ணண்டு பேர்ட்டயு இந்த மாரி ரெண்டாயர்த்தி நானூறுவானா இந்த மாரி சேகரிச்சி இவுங்க வந்து என்னா பண்ணுவாங்க அ இரண்டு பைசா வட்டி கி உட்டுட்டாங்க இரண்டு சதவீதாதத்துக்கு வட்டிக்கி உடுவாங்க இதுதா இப்ப நா கட்னது இப்ப நா அந்த பணம் கட்ன எடத்துலே என்னா தோழி நா பணம் இதுலே ஒரு பத்தாயிரம்லா உள்கடனா வாங்கிந்த அதுல முன்னாடி தலைவியாவு உறுப்பினராவு இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கனா அம் அதாது அந்த பண்ணண்டு பேர் அந்த மக்கள்ட்ட வந்து பணத்த வாங்கிட்டு வட்டி காச மட் டு அவங்க ரெண்டு பேர் ஷேர் பண்ணி சாப்டுட்டே இருந்துருக்காங்க இத வந்து நா கணக்கு கொஞ்சோ எஜிகேட்டடா எல்லா கேக்குற காச குடுத்தாங்க ஆனா கேள்வி கேட் டு என்னானு கேக்கும்போது அவுங்களால எந் ட பதிலு சொல்ல முடியல ட்ல எதும் எழுதவுல்ல எதுமே பண்ணவு இல்ல அதனால அந்த குலுவ என்னா பண்ணிட்டாங்க நா பர்மனன்டா என்னா பண்ணிட்ட ஒட்டு மொத்தமா ஓர் நாலஞ்சி பேர சேந்து முடிச்சுட்டு குலுவ க்ளோஸ் பண்ணிட்ட தோழி அதே பேர எடுத்துக்குட்டு நா வேற பேரு புதுசா வச்சேனா எனக்கு சீனியர் டி போய்ருந் தோழி அதனால அதே அதே குலுவ நா எடுத்து நா ஒரு ஆறு பேர ரெடி பண்ணி ஆறு பேர உள் ஆள எடுத்து வச்சுட்டு பண்னண்டு பேர நானே என்ன தலைவியா போட்டுக்க சொல்லி இந்த குலுவ நீங்க நடத்துங்க அப்டின்ட்டாங்க தோழி மக்களா சேந்து ஓ ஒத்துழைப்பு குடுத்து அவுங்களா என்ன இது பொண்ண சொன்னதுனால நா எடுத்து இப்ப ஒரு அஞ்சு வர்சமா ரெண்டாயித்தி இருவத் ரெண்டுலேந்து நா உள்ள தலைவியா இருக்க தோழி இதுல இந்த ரெண்டாயத்தி இருவத் ரெண்டு ஸ்டாட் பண்ணும் போதே நா என்னா பண்ணிட்ட தோழி எரநூறுவா மதிப்ப வந்து ஐநூறுவா போட்டுட்ட மாதோ ஐநூறுவா சேமிப்பு இப்ப வருடத்திற்கு பாத்தீங்கன்னா ஆறாயர்ருவா வரு ஒரு ஆளுக்கு
கண்டிப்பா
ஐ இப்ப என்னோட சேமிப்பு தொகையு அதிகமாயிட்டு வட்டி வீதம் மட்டும் அதே இரண்டு பைசா வட்டி தா வச்சிருந்த தோழி பண புலக் நெறைய அதிகம் ஆயிட்டு ஏனா ஐநூறுவால்ல அப்புடிங்கும் போது பணம் அதிமா இருக்கும் போது எல்லாருகிட்டயு இருவதாயிரோ முப்பதாயிரோ நாப்பதாயிரன்னு இப்புடி அத ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி மாத்தி மாத்தி குடுத்து அதுல வர வட்டிய என்னா பண்ணுவ ஐந்து வருடத்திற்கு ஒரு தரவ அந்த வட்டிய வந்து பண்னண்டு பேருக்கு சரிசமா பிரிச்சு குடுத்துருவ தோழி அசல மட்டு அப்டே வச்சிருப்போ
ம்
இப்ப இந்த பாருங்க இந்த ரெண்டாயித்தி இருவத்தேலு ஜனவரி மாசோ வட்டிய மட்டு பிரிச்சு குடுத்துட்டு அசல மட்டு வச்சிருக்க ஒவ்வொருத்தருக்கு அசலானது இருவத்தேலாயர்வா இருக்கு தோழி
சரி தோழி தொடர்ந்து பேசலா தோழி
அ செரி தோழி நன்றி தோழி